ஆஹ் சொல்லு
பேசுற கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது
சேரிங்க தோழி இப்ப வந்து சில உணவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல உணவுகள் தான் சாப்புனும் இந்த சால்லிடு அப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச டாக்டர்ங்க எல்லாம் சொல்றாங்க அப்புறம் நிறைய பேர் இந்த டயட் இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க அதை பத்திங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழி அதை மட்டும் இப்பலம் சாப்புணுமா இல்ல கொஞ்சம் உணவுகள் எவ்வுளோ எடுத்துக்கலாமா
நம்ம எது சாப்பிட்டனாலும் சாப்பிடலாம் ஆனா எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணும் அவ்ளவுதான் ரொம்ப வந்து நம்மளுக்கு புடிச்ச பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையாவும் சாப்பிட கூடாது புடிக்கல இருந்ததுக்காக எது சாப்பிடாமே இருக்கூடாது இப்ப வந்து அந்த பயிர் வகைகள் இதெல்லாம் நல்ல காய கறிக்க கீரை வகைகள் இதெல்லாம் நல்லது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த பீசா பர்கர் இது சிக் கன் ஆஹ் தந்தூரி அந்த மாரி போயிறாங்களா அதுவும் நல்லதுதான் ஒரு பக் புடிக்கும் ஆனாலும் ஒரு சிலது கெட்டதும் அதுல இருக்கு இப்ப வந்து ஃப்ரை பண்றாங்க அப்டினமொது அது எண்ணெ வந்து கரைங்கள்ல குடுக்கமோது நிறைய இருக்கும் எது சாப்பிட்டாலுமே நமக்கு கொஞ்சம் அளவா சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது
கண்டிப்பா தோழி அதுவும் வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் வெலிங்கிளா
அதேதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சாப்பாடு உணவுகள் வந்து எப்படி எடு
ஆஹ் நான் வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சம புட் டிய தோழி எனக்கு வந்து இனிப்பு புடிக்குமா இனிப்பு புடிக்குமா காரம் புடிக்கும்மா கேட் எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் இனிப்புல இந்த பால் கோவா அப்புறம் சாக்லேட்டு நாங்க வந்து சாக் கேட்டு வாங்குறத்துகாஇங்கிருந்து ஊட்டு ஊட்டிகே மழதேதசத்துக்கல்லாம் நாங்க கிழநம்பி போவோம் அந்த மாதிரி மூணு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் ஆகும் அருனாக்கா வந்து கிளம்ப போம் அது வாங்கறக்கு அந்த மாதிரி வந்து திருமணத்துக்கு முன்பு வந்து அப்படி இருந்து என்ன நல்லா சாப்பிடுவன் நானு எனக்கு வந்துட்டு இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாரி காலையில டிஃபன் சாப்பிடணும் நைட்டும் டிபன் சாப்பிடணும் மத்தியம் ஒரு வேலதான் உணவு சாப்பிடணும் அப்படியெல்லாம் நான் கிடையாது நான் மூணு நேரமே வந்துட்டு ட்டு ஓய்ட் ஃரைஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அந்த மாரி இதுதான் நான் சாப்பிட சாப்படுவேன் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அது ஃப்புட்டி இருக்கறதான உண்மையான ஒரு இது அப்பறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாரிதான் போயிட்டு இருந்தது ஆஹ் ஆனா எனக்கு வந்து வந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அவரு வந்து இந்த மாரி மிட்டாய் உணவுகள் எல்லாமா சாப்பிடக்க கூடாது வகைகள் நொறுக்கு தீனி இதெல்லாமே சாப்பிடக்க கூடாது அப்பறம் நானும் செய்றேன்னு ஒரு ரெண்டு மாசம் பல்லு கடுச்சுட்டு இருந்து பார்த்தேன் அதுக்கப்பறம் சேரி செட்ட ஆ மாட்டோம் ஏன்னா அந்த ரெண்டு மாசும் பக்கம் வந்து நா இருந்தாலும் எனக்கு புடிச்சது எல்லாம் சாப்பிட்டு எல்ல பண்ணிட்டுதான் இருந்தேன் இவரு சோல்லிட்டேஇ இருப்பாரு இதெல்லாம் சாப்பிடக் கூடாது சாப்பிடாத சாப்பிடாததுன்னு சேரி இவர் ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அது இப்பதான் நம் திருமணம் மூவாயிரம் இருக்கும் போது நம்ம இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு அத அப்புறம் டாக்டர் கிட்டயும் போய் என் உடம்புல இதனால வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து கம்மிய ஆயிச்சு வெறும் நேருக்கு திணிகள் அந்த மாரியே உட்கொண்டுட்டு இருந்தனால அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி டாக்ட டாக்டர்கட்ட போகும் போது சொன்னாங்கன்னா லைப் ஸ்டைல் மட்டும் நீங்க மாத்தனீங்கன்னா போதும் ஏன்னா அது ஒண்ணுதான் இதா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள மாரி சின்ன பொண்ணுங்களுக்குல்லாம் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலுக்காக வெஜிட்டேபல் சாபில் அதுப்புறம் ஃப்ரட்ஸ் நிறைய சாப்பிடுங்க சாப்பாடு வந்து ஒரு வேலை அதுவும் ஒரு அஞ்சு டீ ஸ்பூன் எடுத்தா போதும்ன்னாங்க என்னா நானா அங்க ஹாஸ்பிட்டல்லேயே ஆர்ப்பாட்டம் வேற அஞ்சு டீஸ்பூன் மனசு சோர் சாப்படுவானா அப்படின்னு சொல்லிடே உங்க எவன்னாலும் முடியவே முடியாதுடா பச்சை காய்கறி எல்லாம் தின்னவே முடியாது அப்டி இப்டின்னு அப்புறம் டாக்டர் பொறுமையா சொன்னாங்க நானும் வந்துட்டு மத் மத்தவுங்க மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்ன எல்லாம் வந்து சாப்பிடுங்கன்னு எல்லா நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து சாப்பிடுங்க நான் என்னென்ன சொல்றோ அதை சாப்படுங்கன்ன சொல்லிட்டு இந்த பன்னீர் முட்டை ப்ரோ புரோட்டினம் அந்த பைபரும் நிறைந்த இருக்கு உணவுவெள்ளாம் வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம வேலைையும் வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிட்டே இருக்கற மாதிரிதான் இருக்கும் அந்த மாரி சமயத்துல எனர்ஜி கம்மி ஆயிட்டேதா இருக்கும் வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சுட்டு நம்மளால பேசிட்டே இருக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவசரத்துக்கு ப பக்கத்துல என்ன நொறுக்கு தீனி இருக்கோ அதை எடுத்து வாயில போடுவோம் அந்த மாதிரி சமயங்கல்ல இவரு சொன்னாங்கன்னா நீங்க ஒரு சேலையர் மாதிரி பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படி இல்லன்னா வந்துட்டு ஒரு ஏதாவது ஜூஸ் ஜூஸ் கூட பெருச நீங்க இது பண்ண வேன்னா பழ வகைகள் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒவ்வொரு வாய் வந்து சாப்டுக்கோங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாட் டி வெயிட்டுமே வந்துட்டு பெருசா உங்களுக்கு இது ஆகாது அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே குரோத் குடுத்தினா தான் போய் சேருவோம் அப்படின்னாங்க அப்புறம் சேரி நானும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்தான ஃபாஸ்ட்ஃபுட் அந்த மாதிரி சாப்பறதுனால கொஞ்சம் பருமணாவும் இருப்பேன் லைட்டா அதுக்கப்புறம் சேரின்னு சொல்லி டு செரி உடம்பு குறைச்சாதான் நம்ம வந்து மத்தது ஏன்னா டெலிவரியில ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்குனு தனியா வெயிட் போடுவோம் முப்பது நாப்பது கிலோ இல்லைங்களா அதனால டாக்டர் இதெல்லாம் சொன்னதுக்குப்புறம் தான் செரி ஓ கே நம்ம கொஞ்சம் குறைக்க எல்லாம் ஃபோகஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து என் கணவரும் சொன்னாரு சேரின்னு சொல்லிட்டு இப்ப மத்தியானத்துல மத்தியானத் உணவு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு உக்காந்து எல்லா காய்கறியும் நறுக்கி பன்னீர் போட்டு நம்ம மிக்சியில வந்து அடிச்சு இந்த மைனீஸ் மாரி பண்ணி இதான் சாப்பிட்டு இருக்காங்க ஆன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கின்ன அளவுக்கு லைட்டா ஒரு அஞ்சு கரண்டி ஆறு கரண்டி சாப் டாலே வந்து வயிரு ஃபுல் ஆயிருது ஆனா வெயிட்டா இல்ல நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற் வந்து வெயிட்டா இருக்கும் தூங்கிடுவோம் ஆனா வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு வைக்கிது வயருமே வந்து ஃபுல்லான மாதிரி இல்ல ஆனா ஃபுல்லா இருக்கு சாப்பிட முடியல அதுக்கு மேல அவ்ளோவுதான் இந்த மாரி ஒரு நல்ல டிஃபரெண்ட் வந்து முதலாம் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது இப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தது தெரிஞ்சதுங்க செரி இதுக்கப்புறம் இதே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்ககற ஒரு இதுல இருக்கேன் என்னோட கணவர் பாத் தீங்கன்னா ஒள்ளியா இருப்பாரு ஹைட்டா இருப்பாரு சோ அவுருக்கு எப்படி னு மனைவியும் வந்து ஒல்லியா இருக்கணும் டிங்கிற இது அப்புறம் செ ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜோடி பொறுத்தம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஏன் நான் குண்டா இருக்கிறதுனாலையும் நான் கொஞ்சம் உடம்ப இருக்கனாலையும் அவர் ஒல்லியா இருக் திறனாளியனா ஆனா இப்ப வந்து சேரி ஏன்னா ஒல்லிய இருந்தேன்ன தான் வந்து நம்ப அடுத்
உடம்புகுமே நல்லது ஆமா உடம்புகுமே நமக்கு நல்லதுன நம்மளுமே இத்துக்கு போறோ வரன்னா நம்மள எல்லாமே செய்ய முடியும் வைக்க முடியும் இது நம்ப கொஞ்ச பாடி யா இருன்னா நம்மளால எதவும் தாண்ட கூட முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்ச ஒரு சில விஷயத்துல ஆஹ் நீங்க வந்து அந்த ஜெயிலி அந்த சீரக தண்ணி இருக்குல்ல டெய்லியும் காலையில வெறும் வயிறத்துல ஜீரக தண்ணியும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ்ன்றத வச்சு வச்சிங்கன அரை கிளாஸ் ஆக்கிடு ஆயிடும் அந்தளவுக்கு நல்ல கொ திச்சது அப்பறம் குடிச் ட்டு வந்தீங்கன்னாவே நல்லா ஒளியிடுவீங்க
ஓ சேரி சேரி இல்ல தோழி நான் வந்து அந்தளவுகல அந்த அளவுகல்லாம் ரொம்பல்ல குண்டா எல்லாம் இருக்க மாட்டேன் ஓரளவுக் எப்படி சொல்றது ஒரு நார்மலான உடம்பு வச்சு போங்களா ஒள்ளியாவும் இருக்க மாட்ட குண்டாவவும் இருக்க மாட்ட அது கேட்டு எடையில ஒரு இது
இல்ல அமைதி இறக்கணும் அப்படின்னா அது மாரி பண்ணலாம் ஏன்னா நம்ப என்னென்னமோம் சாப்பிட்டாலும் நமக்கு இழைக்காது நம்ப ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட வச்சோணும் ஒரு நாள் போ கடுப்பா இருக்கு அப்படின்ற மாரி வேற இதுக்கு போயிடுவோம் பட் ஆனா இது அப்படி இல்லல்ல உங்களுக்கு க்க நீங்க இது ஈஸியான வேல நம்ம காலைல தூங்கிச்சு பிரஷ் பண்ணிட்டு வந்தோமா வந்துட்டு இது உடனே போட்டு குடிச்சுட்டுன்னா அதுக்கு அடுத்த வேலையை அப்ப பாக்கலாம் அது கூட கூட கொஞ்ச முருங்கைக் கீரை இருந்தாலும் போட்டீங்கன்னா சத்து ஒரு உருவி போட்டு ஒரு ஒரு கொத்து உருவி போட்டனா நல்லது
உம்
அது மாதிரலாம் குடுத்தீங்கன்னா உடம்பு குறையும் நம்ம ஹெல்தியாவும் இருக்கும் உடம்பு
கண்டிப்பா அதால உம் தெரியு தெரியு
ஆ ஆமா இது உங்களுக்கு ரத்தம் இல்ல அப்டி அப்படின்னா இந்த சுவரொட்டி சொல்றாங்கல்ல அதெல்லாம் நீங்க சாப்பிடிங் இன்னும் உங்களுக்கு ஹெல்தியா இருக்கும் உடம்பு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்ப நா ஆஆ நான் மாசமா இருக்கும் போது
உம்
எனக்கு வந்து இரண்டாவது பையன் இருக்கும் போது வயித்ல இருக்கும் போது ஆறு பாயிண்ட் பிளட் வந்துடுச்சு மூணு மாசத்துல ஆறு மூணு பாயிண்ட் ப்ளட் இருந்ததுன்னா கொழந்தைக்கும் ஆபத்து உங்களுக்கும் ஆபத்து அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க உடனே ஏத்தியானும் ரத்தலா ஏத்த ரத்தம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இது ஏறதுக்குள்ள இதாயிடும் நீங்க வந்து சத்தா ஹ ரத்தம் ஏறணும் ரத்தம் ஏறது பிரச்சன கிடையாது அது வந்து நெறைய பேரு அவங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்ல சோ அதனால அது ரொம்ப அந்த அளவுக்கு இப்ப அர்ஜென்ட்னு நமக்கு கிடையாது அப்படின்றதனால என்ன பண்ணாங்க எங்க வீட்டு ரத்தல்லா வேணாங்க நாங்க பாத்துக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து ஒன் மந்த் தொடர்ந்து அந்த சுவரொட்டி தான் சாப்பிட்டேன் நானு சாப்பிட்டேன் இந்த மாசம் ஆறு பாய்ண்டு இருந்துச்சு மறு மாசம் போகும்போது ஒன் பாயிண்ட் இருந்துச்சு
உம்
அந்த அளவுக்கு சுவரொட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுவரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல பெனிஃபிட் ஆ அதுல சுவரொட்டி நீங்க ஒரு நாள் சாப்பிட்டாலே இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் ஒன் வீக் தொடர்ந்து சாப்ட்டாலே அஞ்சு பாயிண்ட் அசால்ட ஏரிடும்
அப்படிங்களா
சுவரொட்டில அவ்வளவு ஒரு ரத்தம் இருக்கு அதுனா நா நா கூட நெறைய பேர் சொல்வனே முருங்கக் கீரயும் செவரொட்டியு தவிர வேற எதுலியுமே அவ்ளோ சீக் சீக்கறத்துல ரத்தோ ஏரவே ஏராது இது ரெண்டுத்துலயுமே ரத்தோ நல்ல சல்லுனு ஏறும்
இல்ல இல்ல தோழி முருங்க கீரைய வந்து நாங்க அப்பப்ப எடுத்துக்குவோ எங்க அம்மா வந்து முருங்கீரை மரமே இருக்கு அதனால நாங்க போன ஒடனே ஏன்னா இங்க முருவங்கை கீரை வந்து பாத்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுனு சொல்லுவாங்க அந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து முறிஞ்சிரு அப்டிங்கிற காரணத்தினால ஆ அதுனால நாங்க அங்க வந்து முடிஞ்சு இங்க எடுத்துட்டு வர முடியாது அதுனால அங் அம்மா சமைச்சு குடுப்பாங்க ஒவ்வொரு டெய்லியும் பொரியல் செஞ்சி தருவாங்க டெய்லி ஒவ்வொரு கீர பொரியல் அந்த மாரி செஞ்சி தருவாங்க நாங்க போன வாரமெல்லா முலுக் இப்ப ஒரு மூணு நாள் நால் நாளு முருங்கீரையும் வேற இந்த தண்டு கீர அதுதான் சாப்பி இருந்தாங்க
ஹம் இப்ப நம்ம அம்மா மாரி அவுங்கள மாரி நம்ம அம்மாங்கல மாரி நம்ம ஆரோக் முக்கியமான சாப்பாடும் நம்ம சாப்புறது கிடையாது நமக்கு புடிச்சது இதோ இந்த பர் ங்கரு இந்த மேரி தந்தூரி அந்த மாரி தா நம்ப போறமே நம்ம வ அந்த காய்கறிங்க அந்த கீரைக அதெல்லா நம்ம அதிகமா விரும்ப மாட்டிங்கிறோம் அப்பிடின்றதால தா நமக்கு இப்பவே முட்டி வலி கால் வலி இடுப்பு வலி அந்த வலியெல்லா நமக்கு இப்பவே வருது பாருங்க தேட்டி பிளஸ் கூட தான்ட்ல அது புள்ளயும் அது மாரி ஆகுது
கண்டிப்பா கண்டிப்பாக தோழி இதே எங்க அம்மாங்கங்கல் இதே எங்க அம்மா வந்து பாத்தீங்கனா ஆ பீஸ்சா பர்கரெல்லா நா குடுத் தினம் சாப்புட மாட்டாங்க
அதே தா ஆமா ஆமா நானுமே ஆனா இது வரைக்கு பீஸாவே சாப்டது இல்ல எனக்கு பீஸா எப்பிடி இருக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா மத்தது எல்லாமே சாப் சாப்புடுருக்கே அந்த பீஸா மட்டும் ய கண்ணுல மாட்டவே மாட்டிங்குது எங்கியாது எங் நல்லா இருக்கும் அப்படின்றதும் எனக்கு தெரியலயா சோ அதுனால அது மட்டும் வாங்கனது கிடையாது
சும்மா சும்மா இந்த டாமினோஸ் அந்த இதுலயே பத்த அது இங்க உங்களுக்கு கிடைக்கும் தோழி
அது இங்க எங்கேயுமே இல்ல சிஸ்டர் பக்கத்துல அதனால தான் இப்ப இதுவே ஆனா கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க
டாமினோஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குங்க தோழி
அதுதான் இங்க ஊர்ல இருந்தாதனே அது வந்து அந்த ஆப் மூலியமா வரும் ஊர்ல இல்ல ஆமா அத மாரிதான் சொல்றேன்
ஓ சேரி சேரி இந்த உங்க கணவர் கிட்ட கேட்டு பாருங்க ஆனா நீங்க வந்துட்டு புதுசா சாப்பறனால புதுசா பண்ணாலும் ஒரு ஒரு முறை மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வேண்டா இதெல்லாம் செட் ஆகாது உ வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவேன் அதெல்லாதான் வந்துட்டு எனக்கு வெயிட் போட்டதுக்கு காரணம் ஆ மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவேன் அந்த மாரி சாப் கேஇருப்பே திருமணம் ஆனதுக் அப்புறம் வந்து ஒரே ஒரு முறை தான் சாப்பிட்ட அதுமே கணவர் வந்து நீ இப்பதான் சாப்பிடணும் இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்புறதுகல்லாம் வாய்ப்பு பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனாலா இப்போ ரெண்டு மாசம் க்கு முன்பு ஒரே ஒரு டைம் சாப்பிட்டேன் திருமனதுக்கு அப்புறம் இப்ப நிறுத்திட்டேன் சாப்புறதுல்ல
ஆஹ் சேரி ஓகே சிஸ்டர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு தேங்களா
ஆஹ் கண்டிப்பா இன்னருவாட்டி பேசுவாங்க தோழி நன்றி உம்